ஹலோ
ஹலோ
கேக்குதா
ஆ கேக்குது
ம் சரி மறுப்டேச்சு
ஆ வருதா இது
ம் சேரி சேரி ஆனா என்ன ஆகுன் தெரில கண்டினுயஸ் அவ் பண்ணின்னுந்தா ம் ம் ம் மெசேஜ் பண்ணு யார்கன்னா ஆ காலியா நா ரெடியா இருக்க அப்டின்
யாரு நானா
ம்
ஆ பண்ணிருக்க
ம் சேர் வேற என்ன இன்னிக்கு இன்னிக்கு என்ன பண்ணீங்க
ஒன்னுமே பண்ல இன்னிக்கு பிளாடர் செக்கப் பண்ண போயிர்ந்தாங்க செக்கப் இல்ல அது பிளாடர் கிளாசஸ் அந்த ஓல்டேஜ் பீப்புள்க்கு போய் சும்மா அங்க நானு அட்டன் பண்ணணு சும்மா பாத்துட்டு என் ரெசிம் அவுங்குளுக் குட்த்துட்டு அ ஹெச் ஆர் தெரிஞ்சவ்ங்க குட்த்துட்டு வந்தோ அவ்ளோதாங்க
ம் என்ன சொன்னாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிளாடரோட இம்பாட்டன்ஸ
இல்லங்க அது கொஞ்சோ சொல்ல முடியாது அது நீங்கோ அஹா அது கேக்காதீங்க பிளாடர் செக்கபெல்லா அது இல்ல சொல்ல முடியாதுங்க
ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா கேக்லீங்னாங்க
கேக்குது இப்பதா கேக்குது
ஆ சொல்ல முடியாதுங்க
ம்
ஆ சொல்ல முடியாது அவுளோதாங் க சொல்ல முடியாது வந்து நீங்ளு அட்டன் பண்ணுங்க
ம் ஒன்லி இஃப்ப ஆம்புளைங்குளுக் மட்டுந்தா எக்ஸ்பிளைன் பண்ணாங்ளா
இல்லங்க பொம்பளைங் அல்லாருக்குங்க
ஆ தண்ணி ரொம்ப குடிக்க சொன்னாங்ளா
ஆமாங்க ம்
அது வந்து நம்ம பாதுகாப்பா பாத்துக்ணு அப்படி என்னா நம்ம வந்து ஆ அதிகமான தண்ணி எடுத்துக்னு ம் எல்லாத்துக்குமு ம்
ஆ கிளீனா இருக்னுன்னு சொன்னாங்க டெய்லி வீடு எப்டி கிளீன் பண்னுவீங்ளோ அப்டி கிளீன் பண்ணிக்னுன்னு சொன்னாங்க
ஆ அத எப்டி கிளீன் பண்றது தண்ணி குடிச்சா மட்டுதா கிளீன் ஆகு
இல்லங்க சொன்னாங்க கிளீன் பண்ணூன்னு ஹெல்தி ஃபுட் எடுத்துட்டு
ஆ
ஆ ஹெல்தி வாட்டர் ரொம்ப குடிக்கணோன்னு சொன்னாங்க தண்ணி எல்லா
ஆமா எந்த மாரி ஃபுட் எடுத்துக்ணு எப்டி அப்படி ஏதா ஃபுட் பத்தி ஏதாவ்து சொன்னாங்ளா
ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்புட கூடாதுன்னு சொன்னாங்க வெளிய ஃபுட்டு
ஆ
அவ்ளோதாங்க ஹெல்தி ஃபுட் சாப்ட்டுகுங்க ஏது செக்கப் வந்தா செக்கப்கு எப்டி எப்டி பண்ற ஃப்ரீ செக்கப் தாங்க அது
ஆ சேரி சேரிங்க ம்
அதுக்குதா எல்லாரு செக்கப் பண்ணிக்குனாங்க ஃப்ரீ செக்கப் தா வீட்டுல யாருனா அது அது இருக்குங்க இருபது பர்சன்ட் அப்படி வந்தா தா பெஸ்ட்டு
ஆ
ம் அவருக்கு அவரு கரெக்டா தா வந்திருக்கு இருவதுக்கு பதினெட்டு பத்துக்கு எட்டு அப்டி வந்திருக்கு
ஓ
ஆ அப்டி வந்தா பெஸ்ட்டுங்க அப்டி இருந்தா நல்லதமா
ஆ ஆம அப்ப நீங்ளும் ஒரு வாட்டி பண்ணிக்க வேண்டிய தானே
அது ஒரூ பெரியவுங்ளுக்கு தாங்க சின்ன பசங்க இல்ல அங்க ஓல்டேஜ் ஏஜ் ஆயிட்டோ அவுங்களுக்கு ப்ராப்ளம் வருல்லங்க அவங்க செக்கப் பண்ணிக்கணுங்க
நீங்க ஒரு தடவ சொல்ல வேண்டியத்தானே அவருக்கு நான் வந்து பிளட் கூட டொனேட் பண்ணுவே ஐ எம் ஏ டோனர் அப்டின்னு சொல்லி ஆ ம் யாருக்காவ்து ஒரு எமர்ஜென்சி ஃப்ரீ அப்டின்னா நான் குடுக்க ரெடி தா அப்படின்ட்டு
எவெரி சண்டே இங்க வர்றாங்காங்க நான் சொல்ற இல்ல இவெரி சண்டே இங்க வர்றாங்காங்க ஃப்ரீ செக்கப்பு எவ்வெரி சண்டே சண்டே நீங்க செக் ஃப்ரீ செக்கப் பண்ணிக்கலாங்க இந்த பெங்களூர்ல ஃபுல் பாடி செக்கப்பு
சேரி சேரிங்க
ஆ வந்தா நீங்க பண்ணிக்கோங்க ஃப்ரீ செக்கப் பாடி எல்லா செக் பண்றாங்க
ஓ சேரி சேரிங்க ஆனால் அவ்ளோ தூரம் போகணு எவ்ளோ நேரம் ஜர்ணி உங்க எடத்துல இருந்து அங்கேக்கி
ஏன் எடத்துல இருந்து அங்கக்கி கிட்டதாங்க
ஆ அதான் எவ்ளோ நேரம் ஜர்னி பண்ணீங்க
ஜெர்னி டென் மினிட்ஸ் கூட புடிக்காதுங்க டென் பிஃப்டீன் மினிட்ஸ்ல போயிலாங்க
ம் சேரி சேரிங் என் உணவு எடுத்துக்கிட்டீங்க இனி இன்னைக்கி என்ன உணவு எடுத்திங்க
சாப்பாடு சாம்பாரு ரசோ தயிருங்க அப்ளோ
ம் சைவ சாப்பாடு மட்டு எடுத்துக்கிட்டிங்க
ஆமாங்க மேம்
ஆ சேரி சேரிங்க வேற எது நைட்டுக்கு
என்ன பண்ணலாம் ஆ ரைட்டுக்கு ஒரு கப்பு சாப்பாடு
ஓ
ஒன்றர கப்பு வெக்கிட்டு எக் எக் பண்ணிக்கலா எக் வாங்கிட்டு வர்லா
ம் அந்த மிஷின் வந்ததா
மிஷின்னு எக் மிஷின் ஃப்ரைடே வருங்க மேம் ம் இதுல சும்மா ஒரு வாட்டி எக் பண்ணிலா நானு ட்ரை பண்ணிட்டு இருக்கே
இல்ல அது வேண்டா அப்டின்னு நெனைக்கறாங்க ஏன்னா ஆ எதுக்கு வேணா அது ரைஸ் வெச்சிங்களா அதுல
அதுல ரைஸ்சு நா வைக்கலாங்க
ஆ சேரி சேரிங்க அது அது தனியா அப்டியே இருக்கட்டு ஆ முட் முட்டயெல்லா அதுல சேக்க வேணா அப்டின்னு ஆல்ரெடி இப்ப நீங்க மிஷின வெச்சி வாங்கிருக்கிறதுனால அதுல முட்டெல்லா சேக்க வேணா அப்டின்னு
மிஷின் அது ஃப்ரைடே வருங்க
ஆமா ஆ பரவால்ல ஒரு நாளிக்கு இன்னிக்கு நாளிக்கு ரெண் நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க
ஆ எக் சாப்ட்னுனு இரு எக் சாப்டுனுனு இருக்கு
ம் இன்னிக்கி ஒரு நாள் நா ஒங்க தம்பிவியயு வர சொல்லியிருக்கே நா ஆ வெள்ளிக்கெழம கிளாஸ் முடிஞ்சதுக் கப்றமா மத்தியானமா கெளம்பி வந்துரு அப்டின்னு சொல்லிர்க்கே சனிக்கெழம இப்ப நாங்க வந்தோன்னா நீங்க எங்களுக்கான உணவு எதாவது ஏர்ப் பாடு பண்ணி வெப்பீங்களா
நாங்க நீங்க எப்ப வருவீங் சார் கரெக்ட்டா சொன்னா
ஆ எங்களுக்கு எது தேவ இல்லங்க வெறு ஆ இட்லி மாவு அது மட்டு ஒரு பேக்கெட் வாங்கி வந்து வெச்சிங்கன்னா நாங்க காலையிலயே வந்து டிஃபன் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கு
ஆங்க
ம் மத்ததெல்லா நாங்க எடுத்துட்டு வரோ ஆ முன்னாடியே நா உங்களுக்கு
சாப்பாடு ஆயிடுச்சுங்ளா
ஆ அரிசி
சாப்பாடு அரிசி இன்னிக்கி நாளிக்கி வர்லா எனக்கு எனக்கி எப்போ இன்னிக்கி தெரிஞ்சு மூண்நாள்ள நீங்க வர்றக்குள்ள ஆயிடு
ஆ ஒரு கே ஜி யாது டிமார்ட்ல வாங்கின் வந்து கோங்க உங்க தம்பி நே வெள்ளிக்கெழம வரா அப்டின்னு சொன்னா அரிசி இல்லாம இருந்தா எப்டி
வெள்ளிக்கெழமனா ஃப்ரை டே வாங்க
ஆமா
ஆ இல்லங்க இருக்குங்க நான் சொல்லது என்னான்னா ம்
நைட்டுக்கு வேணு நாளிக்கி வேணு நால் அன்னிக்கி வேணு
ம்
ஆ
இருக்குங்க இன்னு எவ்ளோ இருக்குன்னா பாதி இருக்கு அது இப்பதிக்கி வரு இந்த இந்த வீக் வருங்க நீங்க எத்துட்டு வர்றீங்ளா
ஹா என்னது
நீங்க எடுத்துட்டு வருவீங்ளா
என்னது எஃகா
எஃகிலாங்க அரிசிங்க அரிசி ஹலோ ஹலோ ஹலோ கேக்குதா கேக்கலையாங்க
ஆ இப்பதான் கேக்குது அதா நா வீட்ல சொல்லியிருக்கங்க நாங்க சனிக்கெழம காலைல கெளம்ப
ஹலோ ஒங்க வாய்ஸ் ரொம்ப கட் ஆகுதுங்க
அப்டின்ச்ச அவுங்க எதுமே பதில் சொல்லல அவுங்க கொஞ்சோ ஆ என்ன சொல்றது தோ ஒரு மாரி கிண்டலா பேசிட்டுருக்காங்க
என்னானு
நா தெரில ஆ நா வந்து சொல்லிட்ட முன்கூட்டியா சனிக்கிழம நாங்க கெளம்புறோ அப்டின்ட்டு நா வந்ததுக்கு அப்பறமா அவுங்க ரெண்டு பேருமே ஆ சனிக்கெழம கெளம்புறாங்ளா எல்லாரு கெளம்புறாங்ளா ஞாயித்துகெழம அவுங்க வறாங்ளா அந்த மாரி ஒரு வரி நக்கலா பேசினாங்க சரி நாம எவ்ளோதா நல்லது செஞ்சாலு இங்க இப்டிதா இருக்கறாங்க அப்டின்னு நெனைச்சு ட்டு நாங்க பண்ண நாங்க சனிக்கெழம வந்துர்லான்னு இருக்கோ
ம் ஆ வந்துட்டு என்ன பண்ணலாங் நீங்க
வந்துட்டு ஒரு வாரோ இருந்துட்டு அதுக்கப்றோ கெளம்பி வந்துர்லான்னு
ஆங்க அக்கா எப்போ வருவாங்க அங்க ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்கலையாங்க
ஆ கேக்குதுங்க இப்போ
ஆ திங்கக்கெழம ஆ ஞாய்த்துக்கெழம நைட்டு ரெண்டு மணிக்கு வராங்க
ஞாய்த்துகெழமனா மண்டே வாங்க
ஞாயித்துகெழம சண்டே
சண்டே நைட் மண்டே மார்னிங் எறக்குவாங்க அங்க
ஆமா ஆமாங்க
அவுங்ளா
ம்
ம் நீ உங்க வீட்ல கூட சண் அம்மம்மா அவுங்க கூட சன் சாட்டர்டே வர்றன்னு சொல்
ஆமா ஆமா அவுங்கள நாங்களு சேந்துதா சனிக்கெழம வர்ற மாரி இருக்கு
ஆ
கார் பேசியாச்சு கொஞ்சொ சிலிண்டரு மத்தது எல்லாமே எடுத் த்துட்டு வர வேண்டியதா இருக்கும்
ஆ எடுத்துட்டுவாங்க த்ரீ டேஸ் தான அட்ஜஸ்ட் ஆகிடுங்க த தம்பி வந்து ஃப்ரைடே வருவாங்கங்க
ஆமா
ஃப்ரைடே எப்போ வருவ அந்த ஃப்ரைடே
ஃப்ரைடே மத்யம் வரலேயு காலேஜ் இருக்கு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புமா தா வராங்க ஆ எனக்கு தெரிஞ்சு நீங்க ஒரு கே ஜி அரிசியாவது நீங்க வாங்கினு வந்து வைய்ங்க
இல்லங்க நீங்க எப்டியோ அரிசி போட்டுட் தானே வர போறீங்க
அதுனால நீங்க சாப்புடாம இருக்கீங்களா என்ன
நா சாப்பிடாது ஏ இருக்குறேங்க ஆல்ரெடி பாதி இருக்குங்க பவுலு
ஆ
ம் பாதிபவுல் இருக்கு பாதி பவுல் எனக்கு வந்துடுங்க இந்த டூ த்ரீ டேஸூ
ம்
ம்
ஆ சரிங்க நானு நானும் இப்ப கணக்கு போடுறேங்க டூ டூ கரெக்டா எத்தின் எத்தின் கப்ஸ் வருதோ பாத்துட்டு தா நானு ஓகே அன்னா ஓகேங்க இல்லாட்டி நானு போய் அரிசி வாங்கிட்டு வந்துடுவே செரி டூ டூ க்ளாஸஸ் டுடே வொர்கிங் டேஸூ நாளைக்கு நாளானி நாளைக்கு தஸ்டே ப்ரைடே டூ டேஸ் தானங்க சாட்டர்டே நீங்க வந்துடுவிங்க அப்பதிக்கு நா தோச இட்லி எல்லா வாங்கி வைக்கணு
ஆமா ஆமாங்க
ஆ இது கரெக்டா எத்தின கப்ஸ் வாங்கனு ஃபோர் கப்ஸ் வருனும்ங்க நாளைக்கு நாளனைக்கு ஃபோர் கப்ஸ் வருதோ இல்லயோ பாக்கறங்க போர் இல்லன்னா சிக்ஸ் கப்ஸ் பாக்கறங்க கம்மி கூட வர்றாங்க அப்டி இப்டி ஆ சிக்ஸ் கப்ஸ் வந்தா வாங்க மாட்டே சிக்ஸ் கப் டீ வந்தா வாங்கறேங்க
ஆ சரிங்க சேர்
ஆங்க ஆங்க
குடுத்த நேரம் முடிந்து விட்டது மீண்டும் கலந்து பேசுவோம் நன்றி
ஆ ஓகேங்க பாய்ங்க ம்